ஹலோ
வணக்
வணக்கம் தோழி உ
நல்லா இருக்கீங்ளா
கேக்குதா ஒங்களுக்கு
ஆ கேக்குது
தோழி வணக்கம் தோழி கேக்குதா தோழி
உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு நல்லா கேக்குது தோழி சொல்லுங்க தோழி நலமா தோழி
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
தோழி கேக்குதா ஒங்களுக்கு
எனக்கு நல்லாவே கேக்குது அப்டியா இப்போ ஓகேவா
ஆ சேரி சொல்லுங்க தோழி
நீங்க என்ன பண்றீங்க
தோழி இப்பதா எல்லா வேலையு முடிச்சே தோழி இனிமே தா ஒறங்க போனு தோழி நீங்க
ஆ நானுமே கொஞ்ச நேரோ படிச்சே அதுக்கப்புற வந்து கொஞ்ச ட்ரெஸ் எல்லா வந்து எடு எடுக்கறதெல்லா இருந்தது பெட்ல வந்து நெறய துணி வந்து துவ சேரி அப்டிய வச்சிருந்தாங்க என்னோட ட்ரெஸ் தா நெறயா இருந்தது அதனால வந்து பொறுமையா எல்லா துணிகளையு எடுத்து வந்து பீரோல அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க ஏன்னா எப்பவுமே வந்து வீடு சுத்தம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு அளவே இல்லாமை இப்ப தா சுத்தம் பத்தி வைக்கிற மாரி இருக்கு அஞ்சு நாள்லயே பாத்தீங்க அப்டின்னா ரொம்ப வந்து அழு வந்து வந்து அது சுத்தம் பத்துறதுக்கே கரெக்டா இருக்குங்க டைமு
வீட்லே வீட்லே இருக்கக்கூடியவங்களா தோழி வேலைக்கு அலுவகத்துக்கு சொல்வீங்களா தோழி
இல்ல கிளாஸுக்கு போயிட்டு படிச்சுட்டு வருவேன் வீடு வந்து கொஞ்சம் அப்டி இப்டி அலங்காரமா இருந்துச்சு இருக்காது கொஞ்ச சுத்தமா இருக்குன்னு நெனைப்பேன் அதனால அப்பப்பா வந்து வீடு கொஞ்ச சுத்தமாவே வச்ச இருப்பேன் ஏன்னா நம்ம யூஸ் பண்றது யூஸ் பண்ணாதது கொஞ்ச டஸ்ட் எல்லா வந்து சேந்துருதுல்ல அதெல்லா வந்து அப்பப்ப கொஞ்சம் தொடச் சு அ எல்லாத்தையும் கொஞ்ச கிளீன் பண்ணி வப்
செரிங்க தோழி செரிங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது தா ஆனா வந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்களும் ஒரு அ பங்க்ஷனுக்காக ஒரு திருமண நிகழ்வுக்காக வெளியில செஞ்சிருக்கிறோம் தோழி துணி துவைக்க போட்டது எல்லாமே எடுத்து அப்டி அப்டி கிடக்கு தோழி இன்னைக்கு பொழுது போயிடுச்சு தோழி நாளைக்கு தா என்ன பண்ணும்னா அத எடுத்து நா மடிச்சு வைக்கணும் தோழி ம் எல்லாமே அப்டி இப்டி கடக்கு தோழி சுத்தமா இருந்த தா எனக்கு புடிக்கும் பட் இன்னிக்கு நா வெளியில போயிட்டு வந்ததுனால எந்த வேலையுமே நடக்கல தோழி பாத்தீங்கன்னா அப்டியே கிடக்கு யாராவது விருந்தாளி வந்து என்ன இந்த பொண்ணு இப்டி வீடு வச்சிருக்கு அப்டிங்கற மாரி தா கிடக்கு தோழி வீடு
கண்டிப்பாங்க எங்க வீட்ல எங்க அம்மா வந்து கா துணி தொவைக்கது எல்லா கரெக்டா எப்டின்னா காலையில அவுங்க எந்திரிச்சு சமைக்கிறாங்களோ இல்லயே அவுங்க கண்டிப்பா அஞ்சு மணி ஆறு மணிக்கு எல்லா எழுந்திரிச்சு துணி துவை உக்காந்துருவாங்கங்க துவச்சு முடிச்சிட்டு கண்டிப்பா ஆறு மணிக்குலாம் எந்திரச்சு தொவைக்க உக்காந்துருவாங்க தோச்சி முடிச்சிட்டு மேல எடுத்துட்டு போய் காய போட்டுருவாங்க காய போட்டுட்டு நல்லா வந்து விரு சு ஒதுரிதாங்க போடுவாங்க ஒரு சிலர் எல்லாம் வந்து அப்டியே போட்டுருவாங்க தண்ணியோட அந்த மாரிலா இருக்க மாட்டாங்க பிழிஞ்சு நல்லா நல்லா நீட் அன் கிளீனா போட்டுட்டு வருவாங்க எடுத்துட்டு வெயில்ல இருந்து எடுத் வந்துட்டு ஒடனே மடிச்சு வச் வச்சிருவாங்கங்க நம்ம அந்த மாரி வந்து வெயில்லேருந்து எத்துட்டு வந்து ஒடனே மடிச்சு வச்சுட்டோம் அப்டின்னா அயன் பண்ண மாரி இருக்குங்க அந்த துணி நம்ம திருப் பி அயன் பாக்ஸ்ல போயிட்டு அயன் பண்ணணுன்ற அவசியமே கெடையாது எங்க அம்மா மடிச்சு வச்சாங்கன்னா அது அயன் பண்ண மரியே இருக்குங்க
பரவால்ல தோழி இது புது விதமான ஒரு என்ன சொல்றது ஐடியான்னு சொல்லலா தோழி
கண்டிப்பா ஏன்னா ஒரு சிலர் எல்லா வந்து புழிய மாட்டாங்கங்க அந்த தண்ணியோட அப்டியே வந்து போட்டுடுவாங்க அப்படி போட்டோம் அப்டின்னா காத் காத்துல வந்து என்ன ஆகும் அப்டின்னா செரியா வந்து புரியல
இல்லல்ல தோழி என்னக்கு கேக்குது சொல்லுங்க தோழி
நா பேசனா எனக்கே கேக்குற மாரி இருக் குங்க
அப்டியா என்னான் தெரில தோழி ஆனா எனக்
ஆ இப்போ இப்ப நல்லாருக்கு எங்க அம்மா வந்து ஒரு சிலர்லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா துணி வந்து சோம்பறி பட்டு சரியா புழியாம அப்டியே போட்டிட்டு வந்துருவாங்க அது வந்து காஞ்சு போய்டுச்சு அப்டின்னா அப்டியே வந்து எப்ப சொல்றது ஆ கொஞ்சோ அயன் பண்ணாத மாரி ஒரு மா இப்டி வந்து இது இதுவா இருக்கும் மடிச்சு மடிச்சு ஒரு மாரி இருக்கும் ஆனா நம்ம நல்லா புழிஞ்சு கரெக்டா அந்த ட்ரெஸ்ச வந்து ஒதரிட்டு அத போட்டோம் அப்டின்னா விருச்சு எல்லா கரெக்டா போ டுட்டு ஆம் மதியானத்துக்கு அப்றோ நம்ம வெயில் நல்லா காயஞ்சது அப்றோ இப்ப எடுத்துட்டு வந்து ஒடச் உடனே நம்ம மடிச்சு வச்சோனா உண்மையவே துணி அயன் பண்ண மாரி இருக்குங்க
அப்பனடியா சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப நாங்க பாத்தீங்கன்னா தோழி என் வீட்ல வந்து சில நேரம் நா துவைப்பேன் தோழி சில நேரொ எனது கணவர் தொவைப்பாங்க ரெண்டு பேருக்குமே வேல இருந்ததுனா ஒரு வய சான‌ பாட்டி ஒருத்தங்க வ ருவாங்க அவுங்க வந்து கொஞ்சமா துணி இருந்தா தோச்சு போட்டுட்டு போவாங்க தோழி நா மொதல் நாளே ஒரு ஒரு பவுடர் ஒன்னு இருக்குல்ல தோழி இந்த கடைகள்ல விற்கக்கூடிய பவுட்ர வாங்கி ஊற வச்சுருவே நை ட்டே பாத்தீங்கனா காலைல பாத்தீங்கனா நா ஆனா என்னால வந்து அஞ்சாறு மணிக்கெல்லா ஏனா தோழி நி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு உக்காந்து தொவச்சன்னா கொசு கடி தாங்க முடியாது தோழி வந்து அதுனால ஏழ்ர மணி ம் ஏழ் ர மணி எட்டு மணிக்கு தா தோழி குளிக்க போறோல்லயா அப்பதா அந்த துணியல்லா தோச்சி நல்லா தண்ணிய வடிகட்டிட்டு புழிஞ்சிட்டு போடுவ தோழி இன்னு சொல்லப்போனா என்ன விட எனது கணவர் வந்து நல்லா புழிஞ்சு காய போடுவாங்க தோழி எனக் கூட கையி ஒரு மாரி வலிக்கு அவுங்க வந்து நல்லா புழிஞ்சு காய போடுவாங்க தோழி பாத்தீங்கன்னா அந்த வெயில்ல காயிற துணி இருக்கு பாருங்க அது மொட மொட மொட மொடன் இருக்கு தோழி அந்த து இருந்தாதா மறுநாள் நம்ம அத பயன்படுத்துறப்ப நம்மளுக்கு வந்து அது ஒரு மாரி பயனுள்ளதா இருக்கு தோழி அதுவே கொஞ்ச‌ ஈரமோ ஒ ரு மாரி காயாம ஒ இருந்ததுன்னா அது நம்மளுக் போட்றத்துக்கு பிடிக்காது பிளஸ் அதுலேந்து ஒரு ஸ்மெல் வரு
இதே ம் நம்ம ஈரத்ல காய வச்சு அப்டியே வச்சோனா அதுல கிருமி தாங்க இருக்கு வெயில்ல போட்டோ அப்டின்னா கிருமிகள்லா வந்து செத்து போயிடுன் சொல்வாங்க
னக்கு பாத்தீங்கன்னா அந்த காஞ்சிருந்தா மட்டுந்தா அந்த துணிய போட்றதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்கு இல்லனா போடவே பிடிக்காது தோழி பாத்தீங்கனா அந்த ஸ்மெல்லே எனக்கு புடிக்காது அதுவு இந்த மழைக்காலங்கள்லேலா பாத்தீங்கனா துணிய போர்றப்ப போட்ட துணிய போட மாட்டே பாத்தீங்கனா அதிகபட்சம் பாத்தீங்கனா புதுசா வேணா வாங்கி போடுவமே தவிர போட மாட்டோ ஏனு கேட்டிங்கனா அந்த ஸ்மெல்லே புடிக்காது அந்த ஸ்மெல் போட்ருந்தா நம்ம பத்துல யாரு‌ வரவு மாட்டாங்க நம்மளுக்குமே அது வந்து ஃபஸ்ட்டு புடிக்காது தோழி அது
ஆமா அந்த டைம்ல அந்த கம்ஃபர்ட்டு இந்த டெட்டாயிலு அந்த மாரி யூஸ் பண்ணுங்க டெட்டாயில்லா யூஸ் பண்ணீங்க அப்டின்னா நல்லாருக்கு இந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சொ மெடிசல் ஸ்மெல் மாரி வரு பட் வந்து நம்ம கிருமிகள்லா செத் துரு நம்மள்க்கு அதுதா மு க்கியொ அது வேணா போட்டுட்டு நீங்க மேல வந்து கம்ஃபர்ட் வேணா போட்டுக்கோங்க அது வந்து ரொம்ப உபயோகமா கண்டிப்
ஆ அந்த கம்ஃபர்ட்டுன் சொல்றீங்ள தோழி அது பயன்படுத்துவோ தோழி அதுலயே ரோஸ் கலர் ஆ ப்ளூ கலர் பிளாக் கலர்னா வருதுல அந் இந்த நிறங்கள வரக்கூடிய கம்ப்ஃபோர்ட் வந்து பயபடுத்துவ தோழி
சேரி நீங்க வந்து எனக்கு வந்து மதியானோ டைம்ல நா நைட் டைம்ல எல்லா வந்து ஒரு சில நேரத்துல வந்து கடையில போய் சாப்புணு தினா முட்ட சாதலா சாப் பொன்னு ரொம்ப ஆசையா இரு போங்க நா வீட்ல வந்து முட்ட சாத த்து வந்து ரொம்ப சிம்பிளா செய் அ எப்பிடி பாத்தீங்க அப்பிடின்னா எண்ணெய ஊத்தி ஆ பச்ச மொளக்கா போட்டு வெங்காயோ நல்லா போட்டு வதக்கி து அதுக்கு மேல வந்து முட்ட போட் ட்டு நல்லா வந்து ஆ குத்தி குத்தி அந்த முட்ட எல்லா வந்து தனி தனி பீஷ்ஷா வந்து நல்லா வேக வச்சி ட்டு அதுக்கப்புறோ சாதம் போடுவே சாதம் போட்டுட்டு சேலாணு உப்பு போட்டுடுவோ முட்ட போடுங் து சாதம் போட்டுடு அதுக்க அப் பிறகு தேவையான கொஞ்ச அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு க்கு மிளகு போடுவங்க கூட வந்து கொஞ்சோ சீரகத்தூள் போடுவேங்க இந்த ரெண்டு மட்டு தாங்க நா ஏட் பண்ணுவே ஏன்னா மத்த மசாலா எல்லா நம்ம ஏட் பண்ணுவம் அப்பிடின்னா அது ஒடம்பு க்கு ரொம்ப கெடுதல் தா நா சொல்றே இயற்கையா நம்ம வீடலேயே வந்து மிளகு தூள் வந்து நம்ம அரைச்சி வச்சிருப்போ அத போட்டுக்கலா அதே மாரி சீரகமு நம்ம அரைச்சி வச்சிருப்போ அததாங்க நா போடுவே அது போட்டாலே எனக்கு ருசி கு நல்லா இருக்கு வீட்ல வந்து நம்ம சாப்ட்டனு வந்து டேஸ்ட் இரு ஒ நீங்க எப்பிடி சமைப்பீங்க முட்ட சாதம்ன்னா கொழந்தைங்களுக்கு குடுத்துறதாண்தா மசாலால்லா நெறைய போடுவீங்களா எப் எப்பிடி போடுவீங்க நீங்க
இல்ல தோழி நீங்க சொன்ன அதே முறைதா நானு பயன்படுத்துவே தோழி சாதத்த நல்லா வடிச்சி அத உதிரி உதிரியா வரா மாரி ச என்ன பண்ணுவேன்னா பா பே மின்விசிறியில போட்டு செத்த உலர்த்திருவே தோழி அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா நீ என்ன கொஞ்சமா வச்சு அதுல வெங்காயவெங்காயோ பச்ச மொளகா ஆ போட்டு முட்டைய ஒடைச்சு ஊத்தி அதுல பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சமா போடுவே தோழி அ அதுல நல்லா வேக வச்சதுக்கப் அப்பறோ இந்த அரு சாத இருக்குள்ளதோழி அதையு போட் டு ஆ உப்பு கொஞ்ச தேவையான அளவு போட்டு கடைசி கொஞ்ச கொத்தமல்லி இருக்குல தோழி அத போட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு அதுதா தோழி வப்பே அதுக்கு வந்து தொட்டுக்க என்னன்னா தோழி முட்டை வருவல் இருக்குல தோழி அதாவது முட்டய வேக வச் ச்சு எடுத்துட்டு ஒரு தோச தவா இரு குல தோழி அதுல வந்து கொஞ்ச எண்ண கொஞ்ச மிளகுத்தூளு ஜீரகத்தூளு உ கொஞ்சமா உப்பு கரம் மசாலான்னு சொல்லுவோம்ல தோழி அது கொஞ்ச போட்டுப்பே அப்டி இல்லனா சிக்கன் கடில வைக்க கூடிய சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு முட்டையை ரெண்டா கட் பண்ணி போட்டு அதுல ரெண்டு பக்கமு வேக வச்சு பாத்தீங்கன்னா அந்த மசாலா உள்ள இறங்குற மாதிரி எடுத்து வச்சனா தோழி இந்த முட்ட சாதம்ங்கிறது கொஞ்சோ என்னது சப்புன்னு இருக்கு தோழி அதுக்கு கொஞ்ச காரோ லைட்டா தூக்கலா இருக்கிற மாரி இருக்கும்ன்னா அந்த மிளகுத்தூள் போட்ட வறுவல் இருக்கு பிறகு முட்ட வருவல் அது வப்பே தோழிஅப்படி சப்போஸ் முட்ட இல்லலைன்னா பாத்தீங்கன்னா பண்ணிர் இருந்தா பன்னீர அந்த மாரி செய்வே தோழி பண்ணிரிலேன்னா காலான்ஸ் செய்யலா தோழி அது கி இது வந்து சுவையா இருக்கும்ன்னு தோழி பாத்தீங்கன்னா நீங்க என்ன அந்த சாத
ஆ ஆ ஒ உ சரிங்க தோழி
சப்ட்ருவோ
அப்படியா தோழி ஏன்ன என்னோட பையனுக்கு ஸ்கூலுக் குடுத்து குடுக்கணு ந்நா அவ வந்து ஆ அந்த தொட்டு கைன்னு ஒண்ணு இல்லைன் ந அது சாப்பிட மாட்டான்னு தோழி இப்ப
கண்டிப்பா குழந்தைங்கல்லா அப்படித்தா இருப்பாங்க அங்க வந்து த சோம்பேறி பட்டுட்டு செய்ய மாட்டோ நா வந்து முட்ட சாதோ அப்படின்னாலே போக் பெருசாயிட்டு இருப்போ பட்ட நல்லாதான் இருக்கும் ஆனா து சாப்பறோம்
ஓஹோ சரிங்க தோழி சரிங்க இப்ப நம்ம சாப்பிடணும்னா அப்டே சாப்ட்றலா தோழி கொழந்தைங்க வந்து அதுங்களுக்கு ஏன் பையன பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் உருளைக்கெழங்கு இருந்தா சாப்டுவான் தோழி அப் பிடி இல்லேன்னா எந்த ஒரு ரு ச சாதமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தொட்டுக்கன்னு ஒண்ணு வேணும் தோழி தொட்டுக்க இல்லாம சாப்படவே மாட்டான் பாத்தீங்கன்னா ஆமா தோழி ஆமா தோழி காய் சாப்பறத விட முட்ட வந்து என் பையன் சாப்டுவான் தோழி
சந்தோஷம் சந்தோஷம் கண்டிப்பா உங்கிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசலா
கண்டிப்பா தோழி ரொம்ப நன்றி தோழி